ஹலோ
அக்கா எப்டி இருக்
கேக்குதாடா ஆ கேக்குதுடா கேக்குது நல்லாருக்கே என்ன பண்ணீட்டுக்கறீங்க
என்ன பண்ணிட்ருக்
நானா சும்மாதா இருக்கே சமையல் வேலையெல்லா முடிஞ்சிது சாப்ட்டாச்சு
தா வேடிக்க பாத்துட்ருக்கே சேர் சேரிக்கா
அருமை அருமை மழையாடா
ஏ நேத்து நைட்டு பேஞ்சிருக்கும்போலக்கா எனக் தெர்லீங்க ஆ நைட்டு மிட் நைட்ல பேஞ்சிருக்கும்போல
அததா எங் ஊர்ல ஓரளவுக்கு பரவால்ல
சேர் செரிங்க
பெருசா சொல்லிக்கிறளவுக் இல்ல
ம் பாத்தா மழ பெய்ற மாரியே ஃபீல் ஆகுதுக்கா இங்கிருந்து அங்க பாத்தா
அதுதா அப்பிடிதா தெரியுது ஆனா பெருசா சொல்லிக்கிறளவுக் இல்லடா
சேர் செரிக்கா
ம் அங்கெல்லா சும்மா மழ பெய்றதுனால பிரச்சன இல்ல பெருசா நம்ளுக்கு இது இல்ல அங்க பேஞ்சு அந்த பள்ளம் போகணு அ பக்கத்துல ஒரு குட்ட இருக்கு அது கொஞ்சோ ஃபில் ஆச்சு அப்டினா நம்ளுக்கு விவசாயம் பண்றதுக்கெல்லா ஒரு ஒன் இயர்க்கு பயமில்லாம இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வர்ஷோ இருக்கு அந்த மாரி மழ பேஞ்சு டூ இயர்ஸ் ம் மூணு வர்ஷோ மூணு வர்ஷோ வரைக்கு எப்டியோ தாக் புடிச்சுக்கலான்டா ரெண்டு வர்ஷோ கன்ஃபாமா தண்ணி ஓடு தைரியமா எந்த வெள்ளாம் வேணாலு பண்லா அந்த குட்ட நம்பீர்ச்சுன்னா ஆ இப்ப அது நம்பி கிட்டத்தட் மூணு வர்ஷோ ஆச்சு இப்ப வரைக்கு எந்த பிரச்சனையில்லாமயும் ஓடிட்ருக்குது இப்பதா அப்டியே தண்ணி கொஞ்சோ கம்மியாகுது அ கீழ எப்பிடி வெயில் அடிக்குதோ அதே மாரிதா பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லா வேறுபாடுலா ஒன்னு இல்ல என்ன அந்த நைட் டைம்ல கொஞ்ச சில்லுனு தோட்டந்தான அங் கங்க தான வீடுருக்குது அதனால கொஞ்சோ காத்து நல்லா வரங்காட்டி நைட் டைம்ல கொஞ்சோ இந்த ஹீட்டு நம்மள்க் தெரியறதில்ல
ஓகே ஓகேக்கா இங்கயு இப்ப கொஞ்சோ பரவால்லக்கா இந்த ஒரு வாரமா ஆ மே ஃபோர்த்து இந்த அக்னி்நட்சத்திரோ ஸ்டாட் ஆச்சுல்ல அதுலர்ந்து மழ பெய்ய ஆரம்மிச்சிருச்சுக்கா அந்த சனிக்கெழம ஸ் ஆமாங்க நாங்கூட அக்னி நட்சத்திரோ பயங்கர ஹீட் டாருக்குன் நெனச்சோ எக்ஸ்பெட் பண்ணோ ஆனா கரெக்ட்டா அது ஸ்டாட் ஆகறக் கு முன்னாடியே ம் ரெய்னி சீசனு காத்தடி க்கிறது இந்த மாரி ஸ்டாட் ஆய்டுச்சு அதனால கொஞ்சோ வெயில் தெர்லீங்க கொஞ்ச பெட்டரா போகுது அப்பயு அந்த இதெல்லா இருக்குக்கா உரு
கு இருவத்தி ஒன்னு வரைக்கு அ வைகாசி ஃபஸ்ட் வீக்கு அப்படித்தான இருக்
ஜூன் வரைக்கு அப்படிதாங்கா இருக்கு ஜூன் வரைக்கு கொஞ்சோ வெயிலாதா இருக்கு காத்துக்கால ஆரம்பிக்கிற வரைக்கு வெயில் இருக்குங்க
அதா ஆனா ஆகஸ்ட் வரைக்குமே அப்படிதா இருக்குது நம்மளுக்கு என்னமோ சொல்றோ வெய் யில் வந்து சீக்கிரமாலா கொறையிற்தில்ல ஓரளவுக்கு நம்ம ஆ மாறுது
காத்தடிச்சு கிளைமேட் சேஞ்ச் ஆகு ஆமாங்க
ம் அதா என்ன எப்படி
முன்னாடியே வந்துருது அக்னி நட்சத்திரன்ற இதெல்லா இல்லீங்க மார்ச்லியே ஸ்டாட் ஆயிடுது வெயில் பயங்கிர வெயில் அப்பல்லா உண்மியா மார்ச் சுல இருந்தே தாங்க முடியாத வெயில்தா
ஃபெப்ரவரில இருந்தே வெயில் எங்னால தாங்க முடில கிளாஸ் ரூமுக்குல்லலா ஃபேன் இல்லாம இருக்க முடில தெரியுமா ஸ்கூல்ல
இக்க ஸ்ட்ரென்துக்கு ரொம்ப ஹீட்டா இருந்திருக்கு
ம் ஆமா எப்படியோ பாக்கலா அந்த ஸ்கூல்தா ரொம்ப தூரமா இருந்துது இது பக்கமா இருக்கவு
ம் ம் யூனிஃபாம் சேரீங்களா சுடிங்ளா
எங்க இங்கயா இப்ப சேந்திருக்க ஸ்கூல்லயா இங்க வந்து எந்த ஒரு நிபந்தனையு கெடயாது நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலு யூஸ் பண்ணிக்லா சேரி போட்டு க்லா சல்வார் போட்டுக்லா என்ன வேணாலு போட்டுக்லான்டாங்க அதனால ப்ரெச்சன இல்ல நாங் கூட ஐயோ அங்க எடுத்து வெச்ச ட்ரெஸெல்லா இனி வீணா போகுமோ என்னமோ இங்க சேரீ கீரி போட சொல்ட்டாங்கனா அப்டின் யோஸ் ச்சே அதெல்லா எந்த ப்ரெச்சனியு இல்ல அப்டின்டாங்க சந்தோஷோ
சே சேரிக்கா
ம் ம் சேர் அப்பறோ காலையில என்ன சமையல் ஆ வந்துட்டோ வந்ட்டோடா இன்னைக்கு சாய்ந்திரமாதா வந்தே ஒரு அஞ்சு அஞ்சர இருக்கு ம் அதனால அப்பறோ வந்துட்டோ சேர் நாளைக்கப்பறோ காலைல ஸ்கூலுக் போகணுமுல
நாளைக்கே போறீங்ளா
ஆமா நாளைக்கு சும்மா வந்து மூண் நாள் ஆன்லைன் க்ளாஸ் நடக்குதாமா செவ்வாய் புதன் வியாழன் அதுக்கல்லாத்தியு ரெடி பண்ணி வெச்சிருங்க அப்பறோ கடசி நிம்ஷத்துல எதாவ்து ப்ரெச்சின ஆயிற போது அப்டின்னாங்க அதனால நாளைக் போயிட்டு என்னென்ன பண்ணனு அப்டிங்கறதெலாம் பாத்துட்டு
அ
அப்றோ வரணு
சேர் செரிங்க மதியோ காலைவே நா லேட்டதாக்க எந்திரிச்சோ இன்னிக்கு சண்டேவா அதனால எட்டு மணி காட்டி எந்திரிச்சு வெறு சாம்பார் ரசோ வெச்சு சாப்டோ அப்பறோ மதியோ ஊருக் போய்ட்டு அங்க அம்மா செஞ்சுக்கிட்டாங்க
ஆ
நைட்டு இட்லி க
ஓகே ஓகே சாப்டாச்சா இங்கதா இந்த காலைல் ஓ சேரி சேரி காலையில நான்வெஜ் செஞ்சிருந்தோமா அத்னால அப்பறோ அதயே கொஞ் சோ லேட்டாதா சாப்டாரு அண்ணா அதனால கொஞ்சோ எட்த்துட் வந்தோன வந்த ஒன்னே பசிக்குதுன்ட்டு ஒரு நாலு நால்ற அஞ்சு மணியாட்டவே சாப்டுட்டாரு வந்ததியும்
ஓகே ஓகேக்கா
ம் சாப்டாச்சு ஆறு ஆறையுங்கிம்போது எல்லோரு நாங் இன்னைக் சாப்பாடு வி நைட் டின்னர் க்ளோஸ் மது
இந்த காந்தி காலேஜு நா போயிருந்தேன்கா அவங்க பிரின்சிபல் வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு
ஓகே
அவங்களோ மே லாஸ்ட் வீக் அப்டி சொல்றங்க அப்டின்னு தா சொன்னாங்க
ஓ ஆபிஸ் ஒர்க்குக்கா பண்ணு பண்ணு பண்ணு ஆ ஏதாவது ஒரு எடத்த கண்டிப்பா கெடைக்கு
அதுதா தெரலக்கா ஆனா உண்மையா தேட்ற அளவுக்கு எஃபோர்ட் போடுறோ ஆனா யாருமே இவர் அப்டிதா சொல்றாரு யாருமே கன்பார்மா சொல்லவே மாட்டாங்களா நீ கன்ஃபார்மா கேட்டியானு கேக்குறாரு
அப்டிதா சொல்லுவாங்கடா ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சில ஒரு பர்டிகுலர் டைம் தேவைப்படும்ல இப்ப ஒரு சிலர் ரிசைன் பண்ணிருப்பாங்க அப்பற நெறைய பேர் ரெஷ்யூம் குடுத்துருப்பாங்க யார் எங்க வெக்கிறது என்ன அவங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும்ல அதுக்கு தகுந்த மாரி அவங்க சொல்லும் போது அவங்களுக்குன்னு கொஞ்சோ டைம் எடுக்கு கடைசியில் ஏதாவது இன்னொரு ஒரு மாசத்துல நா சொல்றே அப்படின் அங்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கூட சொல்லியிருக்கலா நான கண்டினியூ பண்றா இல்லையான்னு சொ ல்ட்டு ஒரு மாசோ டைம் குடுங்க கூட கேட்டுருக்கலா அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷனோ அத பொறுத்தா சொ ல்லுவாங்க எங்கேயுமே இப்ப நா பழைய ஸ்கூல்லுக்கே போனேல பாப்பாவ சேத்து வெக்க ஸ்கூலுக்க அங்க என்ன எத்தனை பத்து நாளாட்ட இழுத்த அடிச்சாங்க அப்புறோ நா கால் பண்ணி இங்க பாருங்க எனக்கு வேக்கன்சி இருக்கா இல்லையான்னு சொல்லிருங்க இல்லன்னா நா வேற ஸ்கூலாவது நா ட்ரை பண்ணுவே பாக்கலாம் பாக்காலுனு சொன்னீங்கன்னா அப்ப நா வேற எங்கேயு ட்ரை பண்ண முடியாம போகுதுல அப்டின்னு சொல்ட்டு போர்சா கேட்டங்காட்டி செரி நீங்க வாங்க நாளைக்கு சர்டிபிகேடோட வாங்க அப்டின்னு சொல்ட்டு எத்தனை மணிக்கு தெரியுமா நைட்டு ஒம்பதே முக்காலு கூப்ட்டாரு ஒரு சாரு
ம் ஹூ
அதுக்கெல்லா நீ என்ன சொல்லுவ எனக்கு ச தூக்கமே வராது என்ன பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க வர சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இங்கே உங்கள் ரோட்டில் தா அந்த ம் புளியம்பட்டி போற ரோட்ல ஒரு ஸ்கூல்ல போய் ரெஸ்யூம் குடுத்துருந்தே அங்க நீங்க நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எங் அங்க அங்க வந்து நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டின்னு சொல்லி சொன்னாங்க சாந்தோம் தா அப்புறோ சேரி ஓக் ஓகே அப்டின்ட்டு நா யோசிச்சே ஆனா அங்கே வந்து பேக்கேஜ் ரொம்ப கம்மியாக தா குடுக்குறேனாங்க டு்வெண்ட்டி தா குடுக்குறே நாங்களா அப்புறோ செரி பாக்கலா அப்டின்னு சொல்லிட்டு தா அப்புறோ இங்க போனேன் செரி இங்க பாப்பாவு போய்கிறா ரெண்டு பேரு ஒன்னா போயிட்டு வந்துக்கலா அப்றோ அ கொஞ்சோ கன்சஷனு கெடைக்கு
ஆனா சாந்தோம் பாக்குறக்கு நீட்டா இருக்க மாதிரிதாக்கா எனக்கு தோணுச்சு நா அதுக்கு போனேன் லாஸ்டு வீக்கங்க அவரு பிரின்சிபல் சார் நீங்க சொன்ன மாரி கிறிஸ்டியன் தா நல்லாதா இருந்துச்சு இன்னு பெருசா இன்ப்ராஸ்ட்ரக்சர் இல்லக்கா
ஆ அ ஓகே இல்லயே ஓரளவுக்கு இருந்துச்சு ஐ சி எஸ் சி சிலபஸ் தா ஃபாலோ பண்றேன்னு சொன்னாங்க இன்ஃப்ராஸ்டரக்சர் ஓரளவுக்கு இருந்துச்சு ஆன ஸ்டரென்து கொஞ்ச கம்மிய தா இருக்க மாட்ட இருக்குதுடா அங்க
பில்டிங் பாத்தா சின்னதாக தாக்கா இருந்துச்சு டுவெல்த் வரைக்கும் ஹேண்டில் பண்றாங்களா அதுல
எனக்கு கிளாஸஸ் இல்ல இல்ல டென்த் வரைக்கு தா என்ட இருக்குன்னு சொன்னாரு இனி அப்கிரேட் பண்ணுவோ அப்டின்னு சொல்லி சொன்னார் ஃபாதர்
ம் ஆனா பாத்தா சின்னதாதா இருந்ததுங்க இந்த லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் மாரி சின்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
டென்த் வரைக்கு தா இருக்கு
சேர் சே
ஆனா பியூச்சர்ல நாங்க அப்கிரேட் பண்ணுவோ அப்டிங்ற மாரிதா சொன்னாரு ஸ்ரென்த்து வந்துச்சுன்னா அப்கிரேட் பண்ணுவோ அப்டின்னு சொல்லி சொன்னாரு ஆனா அவர் வந்து அவர் என்னைய ரொம்ப புடிச்சிருச்சு ஓகே அப்டிங்கிற மாரி ஆயிட்டாரு என்னன்னா மத்த ஸ்டாப் குடுக்கறத பொறுத்து தானமா உங்களுக்கு குடுக்க முடியு அப்றோ மத்தவங்க இத்தன வருஷமா நாங்க இங்க வேல செய்யறோ அப்றோ எங்களுக்கு ஏ இவ்ளோ சேலரி குடுக்க கம்ப வரும்ல அதனால அதுக்கு மேல நா எதுவுமே பண்ண முடியாது அப்டிங்கற மாரில்லா சலயூஷன் இன்ஸ்டூஷன்ங்கிறதுனால ஆமா டென் நைன் இயர்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுட்டா நா அங்க போகும் போது ஆ டூ தௌசண்ட் பிப்டீன்ல ஜாயின் பண்ணியிருந்தே ஆ டூ தௌசண்ட் டுவெண்டி டி ஃபோர் கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியு அந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கு போயிருந்தன்ல ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஃபஸ்ட் குவாடாடர்லிடி எக்ஸாம் முடிர வரைக்கு போயிருந்தே அப்புறோதா செரி பாப்பா ரொம்ப ஒரு மாரி அழுக ஆரம்பிச்சிட்டாளா அதனால செரி வேண்டா அப்டின்ட்டு அண்ணா வேண்டா நீ ரிசைன் பண்ணிரு அப்றோ நம்ம ஷிப்ட் ஆயிக்கலா அப்டின்னுதா அப்றோ இங்க ஷிப்ட் ஆனது எப்டியோ அங்கேயு ஒரு வருஷோ ஒர்க் பண்ணிட்டே அது ஒரு வருஷோ இப்ப கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் ஃபோர் மந்த்ஸ் அப்டிங்கற மாரி ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ்
ஐய்யோ இது ரொம்ப கஷ்டங்க்கா
என்ன வேல தேட்றதா
எல்லே கஷ்டந்தா
எல்லாமே கஷ்ட தா அப்டியெல்லா சொல்ல கூடாது நல்லா இருக்காங்கடா பாட்டி நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க தோச ஊத்தி சாப்பிட்டுக்கறே அப்டின்னாங்களா செரி நீ சாப் ட்டுக்குமா அப்டி நா படுக்கறே அப்டின்னு சொல்லிட்டு அம்மா நாளிக்கி வரேன்னாங்க அப்பா இப்போதிக்கி வர்ல லாஸ்ட் வீக் நா ஊருக்கு போனதுக்கப்புறோ வந்திருப்பாட்டு இருக்குது அப்றோ அங்க தம்பி தம்பி பைய எல்லா வந்து பாத்துட்டு போயிட்டாரு இன்னி என்ன புதங்கெழம அன்னிக்கி கம்பம் போட்றாங்கள்ல
ஓ
இங்க ஆ அம்மாங்க ஊர்ல ஆ அப்பாங்க ஊர்ல ஆ
என் இப்ப நெறைய பக்க பெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கக்கா
பெஸ்டிவல்ஸ் ஆமா அப்றோ இது பெஸ்டிவல் சீசன் தான பண்ணாரி முடிஞ்சதுன்னா அப்றோ எல்லா பக்கமு லைனா ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்மல்லது பண்ணாரிதா ஸ்டார்ட்டே ஆ ஆய்வலி இந்த டைம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு அம்மன் கோயில் அங்க போகலான்ட்டு இருந்தோ எங்க போக முடில ம் சேரிடா நாளைக்கி காலையில என்ன சமையல் போகும் போது சமச்சு குடுக்கணும்ல
கேப்பேஜ் பொரியல்க்கா
ஓகே ஓகே
இப்பதா எல்லா கட் பண்ணி வெச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தேங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன சமைக்கிறதுக்கா
ம் இல்லனா சாம்பார் சாதோம் அந்த மாரி செஞ்சிடலாம்ல ஓகேவா முட்டக்கோசு ரெண்டு உருள கெழங்கு ம்
அன் அவ்ங்க எதகொடுத்தாலு கொண்டு வருவாங்கக்கா தயிர் இருக்குல்ல நம்ளுக்கு தா அடிஷ்னலா
அடிஷனா அந்த தயிர் ஒண்ணு இருந்ததுன்னா ஆன் ஓகே ஓகே ன் சாப்ட் ரசோ தயிரு அ சாம்பார் மட்டுதா மிஸ்ஸிங் அதா அதா
இதுவே அங்க ஹெவிலப்பு இருக்கு ஸ்கூல் இல்லன்னா என்னதுக்கா செய்யறது என்ன செய்ற ஆமா சாப்டவும் பெருசா சாப்ட மாட்டாங்க அப்பறம் ஸ்கூல் இல்லைல்லக்கா ஸ்கூல் இல்லல்லலாலே நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கம்மியா தா செய்ற மாரி குவாண்டிட்டில வந்துரும் பசங்களும் இல்லிங்களா ஸ்கூலுக்குதாக்கா பறந்து பறந்து செய்றது ஸ்கூல் ல்லா ரீஸ் பாடு செய்றதுக்கு அந்த ஸ்கூல் இல்லைனாலே ஸ்நாக்ஸ் கட் ஆயிடும் அன் அப்டியே லிபரலா சமைக்கலாம் ஆ இல்லன்னா அவுங்குளுக் காலைல ஸ்நாக்ஸ் செய்யுணும் அந்த சுண்டலு அந்த ஹெல்தி அது தனியா வேக வச்சு அத செஞ்சு கொடுக்கணும் முட்ட ஒரு ஆ செஞ்சு அப்பறம் கீர கம்பல்சரி செஞ்சு குடுக்கணும் இப்டி பெரிய ஒரு இப்ப இதே இருக்குங்கா இப்ப அவுங்க இல்லயா அந்த கீரெ
பரவால்ல பரவால இப்டியே லீவ் முடிய வரைக்கும் ஒரு பத்து நாள் இன்னொரு பத்து நாள் என்ஜாய் பண்ணிக்கோ
ஆமா இது பசங்க வந்துட்டாங்கனா இதவளக்கா கால அவங்ளுக்கு குடிக்கிறக்கு அந்த இது சத் த்து நெறைய கலந்து குடுக்குணுமா அவ்ங்க இல்லாதனால ஜாலியா இருக்கு
சேரிடா சேரி பாரு நா அப்பறம் கூப்புறேன் ஆன் ஓகே டா